ஆ வணக்கங்க எப்டிரு கீங்க
நல்லாருக்கேங்க வணக்கோ
வணக்கோ என்ன சாப்பட்னுக்குறீங்க
நானு சாப்டுட்டு வந்து மேல படுத்துட்ருக்கேங்க மொட்ட மாடில
மறுபடியு மொட்டமாடில பாத்து விட்டத்த பாத்துட்ருக்கீங்
ஆமா எனக்கு இது ரொம்ப புடிச்சிடுச்சு வ வரவர
சேரிங்க சேரிங்க நிலாவ ரசிக்கிறீங்க நிலாவ நைட்ல நீங்க தா பயங்கரமா ரசிக்கிறீங்க
ஒரு நாளும் பாத்ததில்லப்பா நிலாவ
நிலாவ நீங்க பாத்தது
இல்ல நா இங்கு இப்ப வந்து மேல வந் ஒரு வாரமா நிலாவ்யே பாக்கல
ஏ வேன்னா ஏ ஃபோட்டோ அனுப்பட்டுங்களா
இல்லைங்க நா பௌர்ணமி அம்மாவாசைய பாக்க விரும்பலைங்க நாந்தா சொல்றே பௌர் ணமி நி நிலாவ தா நா பாக்குவே
ஏண்டி ஏங்க ஏ ஏங்க ஏ என்னய எப்டிங்க நீ ங்க அம்மாவாச சொல்லலா நானு தகத்தகன் மின்னுவேங்க பௌர்ணமி மாரி
அதுதா ஒருஸ் சிவாஜி படத்துலே ஏ பொண்ணு அங்கவை ஒரு பொண்ணு சங்கவைன்னு ஸ் சொல்றாங்கல்ல
ஆமாங்க அங்க இ ஆமாங்க தங்க அங்கவை தங் கவை எந்தங்கச்சி தாங்க உங்ளுக்கு தெரியாதா
ஆமாங்க உங்க பேரு ஈசா இங்கவையின்னு
நா இங் இங் இங்கவைங்கல்லங்க நானு நான் பொங்கவை
அ பொங்கவை நல்லாருக்குதுங்க அத்
நல்லாருக்குங்களா பேரு அங்கவை சங் அங்கவை மவூ பேரு வந்து ஆ ம் ரங்கவை
தூங் தூங்கவைன் வச்சிருங்க நல்லாருக்கூ
அது எங்கம்மா பேருங்க தூங்காவை வந்து எங்க அப்பா பேரு
நல்லாருக்குங்க
பூ பூமாரி முத்துமாரி அங்கமாரி தங்கமாரி அவுங்க வந் ந்து மாரி
நல்லா இருக்குங்க ஒரு சில மாரிய நா சொல்ல மாட்டேன்னு இருக்குறேங்க
பண்ணுக
ஆஹ்
கவைங்க சங்கவை சங்கவை கூடு பேர் நல்லா இருக்குங்க ம் ம்
ஆமாம்
ஆமாங் என்ன சம்ச்சீங்க நைட்டு
அட மத்தியான செஞ்சு பிரியாணி அப்பியே சாப்டுட்டு வந்தே நானு
உம் மறுபுடியு பிரியாணி
நீங்க பேசு ஆமா மறுப்பிடியு பிரியாணி தா சாப்ட்டே கொஞ்சோ சூடு பண்ணி சாப்ட்டே கேக்குதுங்ளா நீங்க கொஞ்சு வெளிய வந்து பேசுங்க
நல்லா கேக்குதுங்க ஒங்களுக் க்ளியரா கேக்குதுங்க நல்லா க்ளியரா கேக்குது மொட்டமாடில்தாங்க ஒக்காந்துட்ருக்கே
ஆஹ் இப்ப நல்லா கேக்குதுங்க நீங்க சொல்ற
க்ளியரா கேட்ச்சு சொன்னீங்கள ஒரு நாளு ஏங்க என்ன எப்டிங்க எதிரொலிக்குது ஆஹ் ஹா
அப்டியே எதிரொலிக்கிதுங்க
போய்ச் உம் பாத்தீங்ளா ஆஹ் தெரிது எதோ பூன வளர்த்தன் சொன்னீங் இல்லீங்ளா அதுக்கான சாப்பாடு எங்கங்க வாங்குறீ ங்குவிங்க
நானு இந்த திருப்பத்தூர்ல வந்துட்டு ஒரு எடொ இருக்கு அதாவது ஆஹ் ட்ரோல்ஸெம்ஸ் சொல்லிட்டு ந திருப்பத்தூர் வெட்னரி கவுர்மெண்ட் ஆஸ்பெட்டில் ஒன்னு இருக்கு தெரியுங்ளா சாலை நகர்ல ஆஹ் ஆஸ்சிரியர் நகர்ல
ஆஹ் செரிங் செரிங்க செரிங்க
அஹ் அதுக்கு பக்கத்துலயே இருக்குதுங்க அது வெளியவே ரெண்டு கடை இருக்குங்க ரெண்டு கடையிலயுமே மாத்த மாதி மாத்தி வாங்குவோ
அப்டிங்களா செரிங்க ரெண்டாயிரம் மூணாயிரம்னு சொன்னீங்க ங்ளா
என்னதுங்க ஃபுட்டா
கே ரெண்டாயிரொ ஆவுது பூனைக்கே இப்டி பண்றதுக்கு இன்ஜெக்க்ஷன் போடனு வேக்சின் சொல்லியிருந்தீங்க
எங்க எட்நூறு ரூபா குடுத்துட்டு நேத்து ஒரு இன்ஜெக்க்ஷன் போட்டுட்டு வந்தே ஒரு குட்டிக்கு திருப்பியு இருபது நாளு கழிச்சு பத்து நாளு கழிச்சு வர சொல்லிரு இருக்காங்க அப்போ ஒரு இன்ஜெகக்ஷன் போடுவாங்க அது ரேட்டு கம்மி தான்
அப்டிங்களா செரி செரி இப்ப எனக்கு வந்து இது பூனை வளர்க்குற ஐடியா இருக்குங்க செரி வாங்கலாமா அதுதா அவங்க கிட்ட கேட்டுட்டு என்னென்ன ஃபுட்டு போடுறீங்க உங்களுக்கு கொஞ்சோ அப்டியே ஃபாலோ பண்ணிக்கலான்ட்டு ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சீனியர் இல்லைங்களா அதில் வளர்க்குறதுல்ல அதுக்கு தாங்க உங்க கிட்டதான்ங்க கே
தாராளமா வளங்க நான் ஃபுட் எங்க கொடுக்குறாங்க அனா தயவு செஞ்சு அதுக்கு க்கான ஃபுட்டு மட்டுந்தான்ங்க போடணு நா எல்லாத்தையு தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறே நம்ம வீட்டுல வந்துட்டு தயிர் சாதோ அது இது நல்லா பாலுமே ஏன்னா கொடுக்கவே கூடாதுங்க பூனைங்களுக்கு பால் அலர் அலர்ஜின்ற விஷ்யமே நெறய பேருக்கு தெரியாது
உம்
தா முடி கொட்டிடுமா செரியா அது ஒரு மாமிச பிராணிங் க அது
ஓ செரி ஓகேங்க
சிங்கம் அதோட வகைல வ றதுனால அது வெறு மாமிசம் மட்டுந்தா சாப் ப்படுணு அதுக்கு போய் தயிர் சோறு கொடுத் த என்னங்க பண்ணு
ஆமாங்க நம்ம ஊர்க்காாரங்கள்லா அது சைவத்த அசைவமா மாதிர்றாங்க அசைவத்தை சைவமா மாதிர்றாங்க என்னங்க போங்க பூன வந்து அ எளிய புடிச்ச ச சாப்புடுறது மாமிச எனத்த மட்டுதா அது சார்ந்தது அதா நீங்க சொன்ன மாரிதா ஆ சிறுத்த சிறுத்த ருக்குலிங் ங்களா அதோட சிங்கத்த விட சிறுத்த இனத்த சே சேந்ததுதா வந்து பூன இந்த அ ஆமாங்க அப்ப வந்து சிறுத்த வந்து எவ்ளோ ஸ்பீடா ஓடுமோ அவ்ளோ ஸ்பீடா ஓடுங்க பூன கூட பூனிய குடுப்பா நீங்க கேச் பண்ண முடியாது அது ஓடும் போதே நீங்க எவ்ளோ ஸ்பீடா தாண்டுது மட்டு பாருங்க அத
தெரிதுங்க எங்க வீட்ல இருந்தே ஏகிரி பக்கத்து வீட்டு குதிக் போதாங்க தெரிது அது தப்பிச்சு போயி அத நா ன என்ன ஒண்ணுன்னா அவங்க பச்சகறிய சாப்புடுவாங்க காட்டு விலங்கல்லா நம்ப அந்த பச்ச பச்சகறிய சாப்பிட்டு எதாது நோய கொண்டு வந்து நம்பகிட்ட சேத்துன்றதுனால நம்ப வீட்ல சமச்சு போட்டு பல நீங்க மீன் குடுங்க ஆனா எங்க பூணைங்க மீன் மட்டு சாப்பட மாட்டேந்து நா சம்ச்சு குடுத்தாலு அதாவது ஆவி
அப்டிங்க நீங்க சமைக்கிறது பாத்துருகோ னால அந்த பூனைக்கு புடுடிச்சிருகாது என்ன இந்த லேடி இப்பிடி சமைக்குதே இது நம்ம சாப்ட்டா வயிறு அப்செட் ஆயிடுமா அப்டின் யோசிச்சு எனக் தெரிஞ்சு அந்த ஸ்கிப் பண்ணிட்டாங் சாப்புறது
சாப்பட மாட்டன்து ஆனா சிக்கன் செஞ்சி போட்டா சாப் புடுது முட்ட செஞ்சு போட்டா சாப்புடுது நா ஈரல் குடுக்குறே கோழிக் கால வந்துட்டு நல்லா வேக வெச்சு அதோட எலும்புலா எடுத்துட்டு எலும்பு இல்லா ம நா அத அரைச்சி குடுக்குறங்க அந்த சிக்கன் கிரேவி மட்டு சாப்புடுதுங்க அது இல்லாம நம்ப கடையில வாங்கற கிரேவி ஒரு அம்பது ருபா பேக்கெட் இருக்குங்க ஒரு பேக்கெட் டு அது டெய்லியு போடுணு எனக்கு அந்தளவுக்கு கொஞ்ச வசதி இல்லன்றதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்றங்க
ஆ ஆ ஆ ஆ சூப்பருங்க சூப்பர் பரவால்லங்க அந்தளவுக்கு வசதி இல்லாது கூட அவுங்களுக்கு ரெண்டாயிருபா ஃபுட் குடுத்து வாங்கறிங்க எட்நூறுபா வேக்சின் போடறிங்க நீங்க அந்த என் எனக்கு அந்தளவுக்கு கூட வசதி இல்லீங்க அதனால தாங்க நாட்டுப் பூன வளக்கற நானு எங் வீட்லங்க டெய்லி வந்து கறிதா சாப்டு அது இங்க எங்க வீட்டாண்ண வந்து கறி போண்டா அந்த முட் ட போண்டா அந்த கவாப்லா போடுவாங்க இங்க அதுக்கு ஒரு இருவது ருவாய்க்கு வாங்கி போட்டுட்டோன்னா நல்லா சாப்ட்டுட்டு திருப்தியா சாப்ட்டு போயிடுங்க ஆனா ஃபுட்டு எடுக்கறதில்ல எங்க பூன, ஒன்லி கறி ஐட்டதாங்க கறி மட்டுந்தா சாப்ட்டுட்டு வரு வெறு ஓ கறி மீனு எதுனா பச்சக்கறி இந்த பச் ச கறினாகூட ஒன்னும் ப்ப அதிகமா ஆஃப்பாயில கூட வேக வச்சு போட்ருவே அது சூப் குடிச்சிட்டு போயிடு நல்ல ஹெல்த்தியா தாங்க இருக்கும் அதுக்கு செம்ம செம்ம இதுவா இருக்குங்க அப்டே செம்ம எப்டி சொல்றது ஆ ஆக்டிவா இருக்கும் பயங்கர ஆக்டிவா ஆ
ஆனா இருக்குங்க நெறய பேரு சொல்றாங்க பாலே குடுக்க கூடாதுனு நா என் வீடுல பால் ஊத்தியே வர்த் சோ அதுக்கு வளத்ங்க பூனய
ஆமாங்க ஆமா பூன வந்து பால் குடிக்கும் தான்
உம்
பால் குடிக்கும் தான் ஆனா நம்ப நம்ம ஊர்ல வந்து அந்த மாரி பழகிட்டோம் ஆனா வெளிநாட்டுல வந்து பாலெல்லா ஊத்த மாட்டாங்க அதுக்குன்னு ஃபுட்டே ரெடி பண்ணி ஃபுட்ட மட்டுமே மெயின்டைன் பண்ணி அவங்களோட வேற மாரி வளர்க்குறாங்க பூனையே அதனால என்னமோ அந்த மாரி வளர்து அதுங்க
அதுக்குதாங்க அதே பூனைய வந்துட்டு இங்கேயும் அதே ஃபுட்ட குடுத்து நம்ம நாட்டுலயும் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க
ஆமாங்க ஹ கண்டிப்பா கண்டிப்பா
அதே மாதிரி இந்த செலவு மட்டும் இல்லைங்க நம்ம நாட்டு பூன எங்க எங்கனாலும் வீட்டுல வளத்தோனா வீட்டுல எங்கனாலும் கக்கா பண்ணிட்டு போயிடும்
இல்லங்க பூனை கிட்ட இருக்கற நல்ல குணமே என்ன தருங்களா
உம்
ஒண்ணு ரெண்டு தான் அந்த மாதிரி பண்ணுதுங்க மண் தோண்டி அதுல உச்சா போதுங்க மண்ணு தோண்டி பாத்ரூம் போயிட்டு அத மூடிடுதுங்க அதுங்க நெஜமே நானே பாத்திருக்கேன் எங்க பூனை இது த எங்கயுமே இது மாதிரிலா அந்த மாரி பண்ணதே இல்லங்க மண்ணுல தான் பண்ணோம் உச்சா பண்றது அங்கதான் பண்ணும் பாத் பாத்ரூம் போறதும் அப்படிதான் பண்ணிட்டு அஹ்
உங்க வீட்டு பூன வெளியே விட்டுருப் விட்ரிப்பிங்க எங்க வீட்டு புன வீட்டுக்குள்ள வச்சு வச்சுருக்கறதால நாட்டுப் பூன வச்சு வளத் தப்போ மண்ணு மாத்ரி நெனைச்சு துணிய மூட்ட மூட்டையா போட்டிருப்போ மடிக்காம அந்த துணிய நோண்டி உள்ள ஆயி போயிட்டு உச்சா போய் டு அது மூடி வச்சிட்டு வந்துருதுங்க
சூ சூப்பருங்க துணில ம துணில வீடு கட்டி குத்துக்கிறீங்க மீனுக் க்கே சீ உங்க பூனைக்கு
இந்த பழக்கத்த பாத்துட்டு தாங்க எனக்கு அது கொஞ்சோ கஷ்டமா ச்சுங்க எங்க பா ஓ ஆய் பண்ணி வச்சிருது அது ஒரு மாரி ஸ்மெல் வந்துருது அது நம்ம திருப்பி எடுத்துத் துவைக்கணூ செய்யணூனு அந்த கஷ்டோ இருந்ததுங்க ஆனா இப் போய் இந்த பூனைக்கு வந்துட்டு அதுக் குன்னு ஒரு மண்ணு விக்கிறாங்க அதாவது அதுவே ஒரு அஞ்சி கிலோ ஐநூற்ரூபா இருக்குங்க அந்த மண்ண ஒரு டப்ல கொட்டி வச்சிட்ணூ கொட்டி வச்சுட்டா இது குடு குடு குடுனு ஓடி போய் உச்சா ஆயி வ வரும்போதெல்லா அதுக்குள்ளதாங்க போகுது
செரிங்க செரிங்க அ ச்சனா ஆ
ஆ செரிங்க நன் றீங்க
செரிங்க
செரிங்க நன்றிங்க கட் பண்ணிக்கோங்க
ஆ செரிங் நா கூப்டவேல்லையே இவள ஏ நா இல்லடி நா நாந்தாக்க லைன் இன்னூ இருக்குது எனா கட்டே ஆவ மாட்டேக்குது